மழை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்
ஆஹ் நல்லாருக்கேன் தோழி வீட் வீட்டில எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்க எல்லாரும் நல்லா இருக்
எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி சாப்பிட்டிங்களா
ஆஹ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்கோம் இந்த நம்ம நம்மளோட பண்டிகைகள் பத்தி எங்க தாத்தா ஆரம்பிச்சாரா நாங்கப் நாங்க் அதனால் வந்து உ்காந்து சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கோம்
ங்க எல்லாம் பேசட்டு இருக்கீங்க சரி தோழி இப்போ நம்ம பத்தி பகிர்ந்துக்கலாம் ஏன்னா இப்போ என்ன பண்ண என்ன அப்படின்னா இப்ப நீங்க நீங்க உங்க பக் பக்கம் உங்க ஊர் பக்கம் எப்படி கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தெரியாது எங்க ஊர் பக்கம் எப்படி கொண்டாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது சோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல்ல
சேரி சேரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பேசலாம் எங்க சைடு வந்து பஸ் சூ ஹா ஜனவரி மாசத்தில் வந்து பொங்கல் தான் சிஸ்டர் ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து யாரையும் கையிலயே
புடிக்க முடியாது ஆஹ்
நாள் வந்து போகி பண்டி ய இன்னைக்கு வீடல்லாம் சுத் பணி ஒட்டடை அடிச்சு வ பெயிண்ட் அடிச்சு வெ வாசலுக்கு சாணி போட் ட்டு சுண்ணாம்புக்கர க டி பழைய துணியெல்லா எடுத்து போய் வாசல போட்டு வச்சிருவோம் அ வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எல்லாரும் தலைக்கு குளிச்சணும் ஏ மேன கேட் ரொம்ப கஷ்டப்பட்டு சுத்தம் பண்றோம் அ சுத்தம் பண்றது முன்னாடி கவுச்சல்லாம் சாப்
சாப்பிட்டுருப்போம் கிளீனாக இருக்கணும் ம்
வந்தா மறுபடியும் அந்த செய்யற வேலையே வேஸ் ச அப்படிங்கறனால எல்லாரும் ட்ரெஸ்ட் ல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு குளிச்சிட்டு தான் வருவோம் அப்புறம் நைட் ஆயிரிருமா நைட் ல வந்து அந்த பழைய
துணியெல்லா இது பண்ணி எரிச்சடுறது ம் உங்க பக்கம் அந்த மாரி கொண்டாடி
ஆமா மறுநாள் வந்து தை பொங்கலுங்களா தைப்பொங்கல் அன்னைக்கு காலையில ஒரு மூணு மணிக்கு த எந்திரிசிருவோ பெரிய வாச ல் எங்கள்து ப ஒரு ஆமா எல்ல பொங்கலுங்கிறனால எல்லாரும் வந்து எங்க தாத்தா வீடு வந்து கிராமந்த சரிங்க பெரிம்மா பெரிப்பா சித்தி சித்தப்பா நாங்க எல்லாரும் தாத்தா வீட்டுக்கு போயிட் ட்டூ ஒரு கேள்ஸே வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருப்பொனு வச்சு எல்லாரும் எந்திரிச்சி கோலம் போடுறது பெரியவங்கலா கோலம் போடுவாங்க
சின்னவங்கள கலர் அடிப்பீங்க அ இது எல்லா பக்கமும் இது ஒன்னாதான் இருக்கு அ
ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சி சிஸ் போட ஆரம்பிச்சோம்னா ஏழு மணி ஆயிரும் சிஸ்டர் அந்த வாசலை நாங்க வந்து கலர்
கலர் பண்ணி எல்லாம் முடிக்க ஆ
சி எல்லாரு குளிச்சுட்டு புது டிரஸ் போட்டுக்கிட்டு எங்க நாங்க வந்து கரும்புச்சு போ அங்க போயி பொங்கல் வச்சி சாமி கும்புட் சூரிய பகவானுக்கு கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துருவோம் அப்புறம் அடுத்து த்து நாள் வந்து காணும் பொங்கல் அதாவது மாட்டுப் பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு வந்து மாடு அன்னைக்கு தான் சிஸ்டர் நாங்க எங்க மாட்டையே கழுவுவோம்
கழுவிங்க கழுவி கொம்புக்க எல்லாம் பெயிண்ட் அடிச்சு சந்தனமெல்லாம் பொட்டெல்லாம் வச்சி எங்க பக் கொம்புக்கு பெயிண்ட் அடிப் பாங்கா ஆமா ஆ தெரியும் எனக்கும் தெரியும் சி்ஸ்டர் இப்போ எங்க பக்கம் என்ன பண்ணுவாங்க நீங்க ங்க சொல்ற மாரி போகிக்கு வந்து கிளீன் பண்ணுவாங்க ஆக்சுவலா நாங்களுமே எங்களுக்கு அந்த பண்டிகை கிடையாது இருந்தாலும் நாங்களுமே இங்க இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பண்றதுனால நாங்களுமே பொங்கலுக்கு அவங்க கிளீன் பண்ணா நாங்களும் வீட்டுல போர்வை பாய் எல்லாம் அலசி போட்டு வீட எல்லாம் கழுவி நாங்களும் அந்த கிளீனிங் எல்லாம் பண்ணுவோம் எங்க பக்கம் அந்த போகி அன்னைக்கு அது பண்ணுவாங்க பட் ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் பழைய டிரரெஸ் எல்லாம் எரிப்பீங்களா அது இந்த பக்கம் கிடையாது அடுத்த நாள் கால என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொல்ற மாரி எந்திரச்சி நல்லா கோலம் போட்டு கல ஹ கலர் அடிச்சுட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக் ல்ல அந்த வருஷத்தை போட்டு கீழ எழுதி ஒவ்வொரு ஆளுக்கும் வெல்கம் பண்ணுவாங்க இன்னொன்னு அந்த விவசாய மக்கள் தான் இந்த பக்கம்லாம் அதிகம் சோ என்ன பண்ணுவாங்க அவங்க போயிட்டு அந்த நெல்மணி அப்புறம் இந்த கண்ணுப்புலா செடின்னு சொல்லுவாங்க அது இன்னும் ரெண்டு மூணு மாவிலை இதெல்லாம் கொண்டு வந்து வீட்ல கோர்த்து வைப்பாங்க எல்லார வீட்லயும் அந்த மாரி கோர்த்து வச்சுட்டு அந்த ஏர் உழுகுறதுக்காக போயிட்டு அந்த ஏர் உழுவாங்க அந்த இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏர் உழுகுற மாதிரி மண்ண இது பண்ணிட்டு அவங்க விவசாய நிலத்துல பண்ணிட்டு அங்க வச்சு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்துட்டு பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு கோவில்ல எங்க பக்கம்ல்லாம் வந்து கோவில்ல பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் தான் அங்க சங்கு ஊதுனதுக்கு அப்புறம் தான் வீட்டுல வைப்பாங்க அந்த மாதிரி வைப்பாங்க நான் கொஞ்சம் அவங்க வீட்டு பக்க இருக்கு இருக்கறிறதுனால எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்ப இங்க அந்த மாதிரி வைப்பாங்களா அடு த்து மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியா இந்த பங்காளி வீடு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள ரெண்டு ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஹ வெண்பொங்கல் சக் கரைப்பொங்கல் இன்னொன்னு இன்னொரு இந்த மண்சட்டில வந்து பூசணி் ஹ ச சக்கரவள்ளி கிழங்கு மாங்காய் அந்த மாரி எல்லாம் போட்டு மிக்சிங் ஒண்ணு வப்பாங்க அப்புறம் அத என்ன பண்ணுவாங்க பங்காளி வீட்டுலாம் வருவாங்க எல்லாருக்கும் பால் பொங்குச்சா பால் பொங்குச்சா அந்த மாரிலாம் கேப் பாங்க கேட்டுட்டு எங்களுக்கு காணும் பொங்கல் கிடையாது அத மாட்டு பொங்கல் அ தா சொல்றேன் மாட் ட்டு பொங்கல் அன்னக்கி பங்காளி வீடா சேந்து சாமி கும்ப்டுட்டு ஒவ்வொரு வீடா பங்காளி வீட்டுக்கு போயி இந்த மாரி பண்ணுவாங்க காணும் பொங்கல்லா எங்க இதுல கெடையாது அதோட முடிஞ்ச்சு அதுக்கப்ற காணும் பொங்கல்லா யாரு கண்டுக்குவாங்களா என்னன்றது தெரியல
மா மாட்டு பொங்கல் அன்னைக்கு கோயல்லாத்தையும் காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு மோட்டரு போட்டு விட்டுட்டு மாடெல்லாம் குளிப் பாட்டி கலர் போடர் அந்த அஞ்சு ரூபா பாக்கெட நிறைய கலர் வாங்கிக்குவோம் ஆளுக்கு ஒரு கலர் கையில் எடுத்துக்கிட்டு அது அப்படியே மாட் டீஏ வந்து சூப்புரா ஒரு பொண்ணு மாதுரிரி டி பண்ணிருவோ ஆம அப்பற அதுக்கு பொங்கல் வச்சி சாமி கும்ட்டுட்டு ம் அப்ற அதுக் பொங்கல் வச் பொங்கல் குட்த்துட்டு சாமிய அதுக்குட்ட ஆசிர்வாத வாங்கிக்கிட்டு அப்பறோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கத்தி போட்டு தீனீலா போட்ருவா அன்னைக் ஒர் நாள் வந்து எ ங்க மாட வந்து சூப்ரா பாத்துக்கோன்னு வச்சுக்கோங்ளே
ம் உண்மயாவே அந்த மாடு அந்த மாடே அனா இன்னக்கு வாயிர் இந்தா அழுதுரு சிஸ்ட நம்ம அந் அளவுக்கு அந்த மாடா அந்த பாடு படுத்துவோ அன்னக்கி எல்லாரும் சேந்து நா பண்றே நீ பண்றே
அடுத்த நாள் வந்து கரிநநாளு மீனு வந்து மூ நால் நாள் கறி சாப்புடாம கர்நாள் அன்னக்கி ஃபுல்லா அடுச் சுட வேண்டியிதா
உம் உண்மையாவே இது இதுல ஒருடி ண்ட் என்னென்னா உங்க நீங்க கொண்டாடுற பண்டிகைக்கு விரதம் இருக்கிறீங்க எங்களோட பண்டிகைக்கு முக்கியமா நாங்க பண்றதே வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவோம் மட்டன் இறைச்சி தான் சாப்பிடுவோம் ஆஹ் நாங்க என்னன்னா ரம்ஜான் பத்தி சொல்றேன் இப்போ ரம்ஜான்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிறைதான் முதல்ல எங்களுக்கு முக்கியம் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிறை பார்ப்போம் அதே என்ன இப்போ கேலண்டர்ல வந்துட்டு வந்துருச்சு எல்லாமே ஆனாலுமே கேலண்டர்ல இன்னைக்கு ரம்ஜான்னு போட்டிருக்காங்கன்னா அன்னைக்கு எங்களுக்கு ரம்ஜான் இல்லாமையும் இருக்கும் நாங்க அந்த பிறை என்னைக்கு எங்க ஆஹ் எங்களுக்கு என்னைக்கு பிறை தெரியுதோ வானத்துல பார்ப்பாங்க அதை பார்த்து அது தெரிஞ்சா மட்டும் தான் அத வந்து ரமலான் கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எந் காலையில் தொழுகோணும் வெப்பாங்க எல்லாருக்குமே பெண்களுக்கு தனி தொழுக ஆண்களுக்கு தனி தொழுக நாங்க இன்ன வர பள்ளிவாசலுக்கு போனதே கிடையாது பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகமாட்டோம் எங்களுக்குன்னு தனியா தொழுக வைப்பாங்க அப்போ காலையில் எந்திருச்சு அ தொழுகைதான் குளிச்சு ம் காலேல தலை குளிச்சு ஹ ரெடி ஆயிருவோம் புது டிரெஸ் போட்டு நல்லா சென்டெல்லாம் போட்டு மணக்க மணக்க போகணும்
நீங்க நீங்களு வெரதம் இருப்பீங்களா சிஸ்டர்
இருக்க மாட்டோ நாங்க வந்து ரம்ஜானுக்கு அந்த முப்பது நாள் மொதல்ல ரமலான்றது ஒரு மாதம் சிஸ்டர் அந்த மாதம் தொடங்கி மு முப்பது நாளு வெரதம் இருப்போ அந்த முப் முப்பது நாள் அந்த முப்பது நாள் நோன்பு எங்களுக்கு அந்த முப்பது நாள் நோன்பு இருந்ததுக்கு அப்புற தா எங்களுக்கு வந்துட்டு பெரிநாளே வருது அத பெருநாள்ன்னனு சொல்லுவோ சாப்ட மாட்டோ காலையில மூணு மணிக்கு எந்திருச்சு சகர்ன்னு சொல்லுவோ அத சாப்பிடுவோ சாப்பாட சாப்ட்டுக்குவோ எவ்ள வேனா சாப்ட்டுக்லா நமால எவ்ள முடியு இவ அவ்ள வந்து சாப் ப்ட முடியு மூணு மணிக்கு எந்திச்ச எவ்ளவு சாப்பிட முடியு சொல்லுங்க
அப்ப அந்த பேர்ச்சம்பள சாப்பிடுறதுெல்லா அதெல்லா என்னச்
எப்டி எடுத்துப்போ அப்டின்னா பேரீச்சம்பழம் பாதாம்பருப்பு இந்த மாரி ப்ரோட்டீன் உள்ளதா முட்ட காலையிலே சில பேர் சிக்கன் சாப்டுவாங்க அந்த மாரி எடுத்துப்பாங்க எடுத்துட்டு கரெக்டா காலைல ஒரு அஞ்சு மணின் வச்சுக்கோங்களே நால்ர நால்ர அஞ்சு மணி போல இருக்க ஆரம்ச்சிருவோ நால்ரைக்கு மேல இருக்க ஆரம்ச்சிருவோ சொல்லிருவாங்க அப்போ நோம்பு தொடங்கி ஆற்ரை ஆகு நோம்பு முடிக்க முடிக்க போற நேரத்துல பேர்ச்சம்பழமோ உப்போ எதையோ ஒன்ன வச்சுக்கிட்டு நோம்பு தொறப்போ தொறந்துட் என்ன வேணா சாப்ட்டுக்லா அதுக்கப்புற சாப்ட்டுக்கலா
சேரி சேரி சிஸ்டர் அஹ் நோம்பு கஞ்சி எப்டி ஊத்துவீங்க மாச பஃபுல்லா ஊத்துவீங்களா இல்ல
கஞ்சி ஊத்துவோம் முதல் நாள்ல இருந்து முப்பதாவது நாள் வரைக்கு வ்வ நோம்பு கஞ்சி ஈவினிங் ஊத் துவாங்க ஒரு நாலு மணி நாலற போல ஊத்த ஆரம்பச்சிருவாங்க யாரு வேணா வாங்கி குடிக்கலா நீங்க குடிச்சிருக்கீங்களா
ஆஹ் சூப்பரா இருக்கு சிஸர் அதுல அந்த எங்க சைடு எல்லா வந்து கம்பங்க கஞ்சி ராகி கஞ்சி தா அதுதா ஆனா ஒங்க சைடு தா நா வந்து வெல்ல கலர்லேயே கஞ்சு பாத்தே
ஃபுல்லா கஞ்சி அது அதுவு இப்போ எப்டின்னா அங்க வந்துட்டு எங்க நாங்க எங்க அம்மா ஊர் பக்கோம்ல்லா வந்துட்டு அஹ் கறி போட மாட்டாங்க இப்போ நாங்க என் கணவர் வீட்டு பக்க இருக்குற பக்க இந்த ஊர் பக்க எப்டின்னா கறி போடுவாங்க கஞ்சில கறி கஞ்சினு சொல்லுவாங்க ஆஹ் எங்க அம்மா ஊர் பக்கோ வந்துட்டு ஒரு நாள் இருபத்தி ஏழாம் கிழமைனு ஒரு கிழம சொல்லுவோ அன்னைக்கு வந்து கொளக்கட்ட வச்சு கொண்டாடுவோ நோ அந்த ரம்ஜானுக்கு முன்னாடி ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இருபத்தி ஏழா கிழம அன்னைக்கு கொளக்கட்ட வச்சு கொண்டாடுவோ அன்னைக்கு வந்து எங்க ஊர் ளலா வந்து இனிப்பு கஞ்சி அதுலயே அந்த சாத போட்டு பண்றது இ இனிப்பு கஞ்சின் ஒன்னு பண்ணுவாங்க வெல்லம்லா போட்டு இந்த பக்கோ அதெல்லா இல்ல இந்த பக் கொ எ கணவர் வீட்டு பக்கோ வந்து வெறு கறி கஞ்சி தா ஃபுல்லாவே
ஓகே ஓகே சிஸ்டர்
நீங்க எந்த மாதிரி கஞ்சி குடிச்சிருக்கங்க அந்த பக்கம்ல்லா கரியல்லா போட மாட்டாங்கா ச்
ஐயோ அது ஆமா சிஸ்டர் ஒயிட் கலர்ல வந்து இருக்கூ அதுல சாப்பா சாப்பாடு மாதிரி என்னமோ இருக்கோ அப்புற அதுல புதினா கொத்தமல்லித்தாள எல்லா இருக்கு அது எனக்கு விவர தெ ஆமா எனக்கு விவர தெரிஞ்சு நா டென்துல குடிச்சு டெ பத்தாது படிக்கிறப்ப குடிச்ச சிஸ்டர் அதுக் அப்புற சொந்த வீடு கட்டிட்டு
டர் அது வந்து சூடு ஒடம்பு சூட எந்த ஒரு பொருளுமே கூலிங்கான பொருள தா ஒடம்பு சூட தனிக்கும் சொல்லுவா ஆனா இந்த கஞ்சி ஒடம்போட சூட்ட அப்படி தணிக்கும் அதனாலதா இதுக்கு பேர் நோம்பு கஞ்சி என்னா நாங்க நோம்பு இருக்கிற மாதம் வந்து சரியான வெயில் மாதம் அப்போ வெயில் நேரத்துல நாங்க காலையில இருந்து நாங்க தண்ணி கூட குடிக்காம நோன்பு இருக்குறோ அப்போ அந்த சூடு ஒட ஒடம்பு சூட தணிக்கிறதுக்காக அந்த கஞ்சிய வந்து எல்லாரு ஈவினிங்ல குடுக்குறாங்க பள்ளிவாசல்ல அத வாங்கி குடிக்கிறோ
சரி சரி பக்ரீத் வேற ரமலான் வேற எங்களா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் லா ரமலான் வந்து நோம்பு இருந்து அந்த பெருநாள கொண்டாடுறோ பக்ரீத் எப்டி அப்டின்னா நம்மளோட கடம அது நல்லா வீடு வாசல் எல்லாமே நமக்கு கடவுள் குடுத்துட்டாரு எல்லா ஓகே நம்ம செட்டில் ஆயிட்டோ அப்படின்னா நம்ம வந்து கடவுளுக்காக நீங்க எப்டி வந்து ஆடு கோழி எல்லாம் நேந்துகிட்டா அருக்கிறீங்க அந்த மாதிரி எங்களுக் வந்து இது கடமையா நம்மளடமை இப்ப குழந்தை பத்துக்கிட்டா அந்த குழந்தைய வந்து கரை சேர்க்கணும் அது நம்ம கடமைன்ன சொறோம்ல கட்டி கொடுக்குறோ நம்ம கடமன்னு அந்த மாதிரி எங்களுக் போறந்த ஒவ்வொருத்தவங்கக்கும் இது கடமை என்னன்னா நம நல்லா வசதி வாய்ப்பு நமக்கு வந்துருச்சு
ஒரு நிமிஷம் சிஸ்டர் நான் மாத்ர போட்டுட்டு வந்து கூப்றே சிஸ்டர்
ஓகே சிஸ் பாருங்க பாய் சிஸ்டர் உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷ
சேரி சேரிப்பா